ஆ கேக்குது உங்களுக் க்குதா
ஹலோ கேக்குதா
ஆ எனக்கு கேக்குது உங்களு கேக்குதா என்ன பண்ணிட்றீங்க நா அப்பிடியே கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்கு ஆ கிளைமட் நல்லா இருக்கு நல்லா காத்தடிக்கிறதுனால அப்பிடியே வெளில நின்னுட்டுருக்கே
ஓ
எல்ல போலான்னு பத்தாயங்கா ஆம்மா ஆ மழ பெய்யப் போது வெள்ள போனா மழ பேஞ்சிரு அப்பிடின்ட்டாங்க
மழ பெய்யற மாரி ஒண்ணு இல்லயே
ஆ இங்க அப்பிடியே ரொம்ப ஒ எப்பிடி சொல்றது ஈவி்னிங் ஒரு ஏர்லி மார்னிங் எப்பிடி இருந்தா இப்பிடி இருக்கு அப்பிடியே ஒரு மாரி ஆரஞ்ச் கலர்ல அப்டி ஆயிடுச்சு இங்க ஃபுல்லா அதாயெங்கம்மா மோட்டிவேட் பண்ணிட்ருக்கே ங் இந்த கிளைமேட்ல வெள்ல போனாதா ஸ்பைசியா சாப்ட்டுட்டு வந்தா நல்லா இருக்கு அப்டின்னு ஆ எ தம்பியாக்கா
ஆ நல்லா இருக்குமே
ஆ எங்கயோ போயிட்டான் இன்னு வரல வீட்டுக்கு
காரமா போயாச்சு சிக்கனு அந்த மாரி
ஆமா கியவருமா ஆ
ஆ அதுதா
ஆ வரிஷிக்கு ஆவட் நல்லாருக்கு
நானே இப்ப எங்க அம்மாட்ட தா வாங்கிக்கே இருக்கே சும்மா
ஆ இப்ப ஒரே டைம்ல கேட்டு வப்போ எங்கம்மா எல்லா ரெடியா தா இருக்காங்க ஓ கேர்லாங்க போறதுக்கு எ தம்பியன்னு காணு அதனால நாங்க போகாமே டி போமாட்டோ டைம் ஆயிடுச்சு
அப்டியா உ
ஓகே அப்றோ டிவில என்ன பாக்குறீங்க என்ன போட்ருக்கா
டி வில தம்பிலா உக்காந்து கார்ட்டூன் பாத்துட்ருக்காங்க அப்ப கூட உக்காந் பாத்துட்ருக்கே போர் அடிக்குது த்திக்கு ரிமோட் கடைக்காதா செரி சின்சேன் பாக்கலா
நானோ டோரிமான் பாப்பே
ஆ எனக்கு ஷின்சான் டோரிமான் ரெண்டு பிடிக்கோ
கின் தெர்ல எல்லாருமே சிச்சான் புடிக்கோ சிச்சான் புடிக்கோன்றீங்க
அது ஒரு மாரி காமெடியா இருக்கோ
நா டோரிமான்ந்தாபா என்க்கு டோரிமான் ரொம்ப புடிக்கு அந்த மாரி எனக்கொரு பேக்கெட் இருந்தா நல்லா இருக்கோ பேக்கெட் இல்ல எனக்கு அந் எந்த மாரி பேக்கெட்ல இனிமே எனிமேர் டூரந்தா நல்லாருக்கு
ஆ அத்ல நல்லா இருக்கொ
உஹ்
ஓ லோக்கல் சேனல்ல ஃபஸ்டு போடுவாங்க ஞாபகருக்
ஆ ஆமா சைல்டு்ஹுட் ஃபேவரட்டு பாத அதெல்லா இப்போ ப்ரைம்ல நா வந்து சேரி நார்மலா பார்லி பாப்போ ட அதா பார்பி பாப்போ ப்ரைம்ல போய் பாத்தா அதெல்லாமே பேர்ல இருக்கு பார்பிலா
ஆ இருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வேணுண்ல
ஆமா
நெட் ஃப்லீஸ்லியோ இருக் இருக்கு பிரைம்லயோ இருக்கு பாக்கதா முடியோ
ஆமா நா ரீஷண்டா வந்து
ஆ அப்டியா போட்லையா இப்ப வரைக்குமா
இப்ப வரைக்கோ இல்ல ஃபஸ்டு போடுவா சாட்டர்டே ச
ஆ ஆ முன் அதுதா முன்னாடி போட்றது எனக்கு தெரியு இப் ப்ப நா போகோ சேனலே பா இல்ல இங்க இதுல
ஓ அப்டியா ஃபஸ்ட் போடுவ சாட்டர்டே காலையில போட்ருவா
ஆ ஆமா அதுக்காகவே கால்ல நா எஞ்சு உக்காந்துருப்பே அவ அருவிலா பாக்க இப்ப வந்து நம்ம ஆ தேடி போய் ஆனா அந்த எல்லாமே நா பாத்ததாதா இருக்கு எல்லா மூவீஷு நா பாத்திருக்கே அதுல
ஆமா ஆல்மோஸ்ட் எல்லாமே டிவிலயே பாத்துருப்போ
ஆமா என்னவேல ஜா ஜாலியா இருக்கு அப்பல்லா வந்து செம்ம ஜாலியா இருந்துச்சு நம்ளுக்கு ஒரே ஆ நம்மளுக்கு அக்ரிமெண்டே இந்த டைம் இந்த கார்ட்டூன் பாக்கலா இந்த டைம் இந்த கார்ட்டூன் பாக்கணு
ஆ இப்ப வந்துட்டு ஃபோன் ஓப்பன் பண்ணி ரீல்ஸ் பாக்க
தஆமா
ஆனா அதுனல்லாருக்கு சொல்ரக்கு ஒரு மாதிரி
ஆ நா ரீசண்டா நெட்ஃப்ளிக்ஸ் அந்த கேர்ள் ஃப்ரெண்டுன்ற படோ வந்துருக்கலா அது பாத்த
ஆமமா அதுவா
அ அது மட்டும் வந்துருச்சு போனே இயரே
ஆ
நா வந்து நெட்ஃபிலிக்ஸ் சரி சரி ரீசார்ஜ் நா வந்து கொஞ்சோ கஞ்சோ காசு இருந்தாலு வந்து அது ப்ப நா இது இவ்ள செலவாயிரு இவ்வள செலவாயிரு எதுவு பண்ண மாட்டே ஆனா பா ஆச மட் பெருச்பெருசா இருக்கு எதுமே செலவு பண்ண மாட்டே அ அப்றோ நெட் மிரர்னு ஒண்ணு இருக்கு அதனா டவுன்லோட் பண்ணி அதுலநம்ம எல்லாமே ஃப்ரியா பாத்துக்கலாமா ஸ்ல உள்ளது ப்ரைம் மிடியா அதுவே எனக் இவதாதெரியு
அப்டியா எனக்கு ரொம்ப நாளா தெரியு டவுன்லோட் தா பண்ண தெரியல
அது வந்து நார்மலா ஆப்ப டவுன்லோட் பண்ண ஃபேக்கா உள்ளதெல்லா வராதா கிரோம்ல தா ந அத போட்டு ஏ பிகெ வ ஒரு டவுன்லோட் பண்ணா க்ரோம்ல டவுன்லோட் பண்ண வச்சிருக்கே நெட் மெரர
ஆ அப்படிதா ஏத்தணு ஏத் தம்பி ஏத்தி வச்சிருந்தா ஓஹோ தாங்கு அப்படி தம்பி வந்துட்டு ரெக்கோயர் வச்சு நாங்க நானு அவனு ஒட்டுக்கா கொஞ்ச கொஞ்சொ படோ பாத்தோ
ஆ
ஆ இப்ப ரீசென் டா கருப்பு மூவி அத் இதெல்லா நாங்க ரெண்டு பேரு ஒன்னாதா உக்காந்து பாத்தோ
செங்கலா
ஆ ஹா போனதே இல்ல
ஓ ஒரு தடவ கூட போனது இல்லயா
போனதுல்ல
யா வீட்ல கூட்டு போக மாட்டாங்களா வந் ஓ அந்த மாரி தேட் தியேட்டர் போவேனா தப்பு அப்டின்
ஆ
சூப்பர் இப்புடில்லா ஏ ப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ரெண்டு மூணு பேர் ஆன அவங்களுக்கு வந்து அவுங்க வீட்டுல கூப் கூ போமாட்டாங்க தவர அவளுகளுக்கு தனியா ஆசை இருக்கு பிற என் வெளில போம்போது அவளுக பிளான்லா போட்டுருவாலுக நம்ப சேந்து வெளில போம்போது தியேட்ரு போயிருலாம் வீட்டுக்கு தெரிய வேணா ஆனாலு கொஞ்ச பயம் வருது உள்ளுக்குள்ள ஏனா நம்ம இப்ப நம்ம தேட்ருக்கு போயிட்டு தெரியாம போனா அது வேற தேட்ரே போவாதங்க தேட்ரு வந்தா பயமா தா இருக் ம் அவளுகளே பிளான் போட் டு கொஞ்ச நேர கழிச்சு இல்ல எனக்கு பயமா இருக்கு நா வர்ல அப்டின்டாலுக
ஓஹோ
ரெண்டு மூணு மெனு முஸ்லிம்ஸ்ல நாங்க கொஞ்ச மூணு பேரு எல்லாருமே ஆராத்துங்க தா அது ரெண்டு பேரு வீட்ல கொஞ்ச ஸ்டிரிக்ட்னுல ரெண்டு பேர் மட்டும் வரமாட்டாலுக போலருக்கு
தியேட்டர் நா இது வரைக்கும் போனதே இல்ல இந்த திரீடி மூவி வேணா பாக்க போயிருக்கேன் இந்த
ஆ
சார்லா அசையுமே அந்த மாரி மூவி அது ஒரு தடவ போயிருக் கே ஆனா தேட்டரு படம் பாத் அந்த மாரி போனதுனல
வீட்ல விட வேணான் சொல்லுவாங்ளா
ஆமா
ஓ அப்பா உங்க உன உங்களுக்கு போகணுன் ஆச இல்லயா
போவோணு இருக்கு அம்சுடமாட்றாங்க
ஃபிரண்ஸ்ஸோடல்லா போனதில்ல
ஆ ஆ போனதில்ல அவருக்கு எனக்கு மேல பிளான் மட் நாங்களு போவோ ஆனாதா இ இப்போ வரைக்கு சொல்லிட்டுருக்கோ நம்மல்லா வந்துட்டு காலேஜ் முடிச் ச்சி நல்லா சம்பாரிச்சி இட்டாலி போணுண்டி
அப்ப இன்னு நாளைக்கு ஒரு வாரோ கழிச்சி பண் ட்ரதே நம்ம நடத்த மாட்
அதா இது இவல வேற ஃபியூச்சர் பிளான்ஸ் போறாலே
ம் ம் நாங்க கரெக்ட்டா காலேஜ் முடியு போது நா சொல்லிருந் தே எங்களுக்கு ஒரு குரூப் இருக்கு அந்த குரூப் இதுல வந்து யார் இதுக்கப்புறோ யாரோட லைஃப்ல எந்த அப்டேட்டா இருந்தாலு குரூப்ல சொல்லணு அப்பிடின்ன ஆனா ஸ்டாரட் டிக் வர அந்த டூ வீக்ஸ் அப்பிடியே சுறுசுறுப்பா இருன்ச்சி குரூப் ச அதுகப்புறோ யாருக்னே ப்பல அப்டேட் வரலையா என்ன ட்டல்லா யாரு எது சொல்லல நானுமே இந்த பிஜி போட் அட்மின் போட்டே இருந்தாலு காலேஜ் சேற வரைக்கு யார்ட்டையு சொல்ல வேணா நா வந்து அ அதாது கண்ணுவுழு அத அத நம்
ஒளறிறுவோ ஓங்கிட்ட சொல்லலனா
அந்த கண்ணு விழுவுதா அதெல்லா ரொம்ப நம்புவே அதனால உள்ள போனதுக்கப்புறோ யார்ட்டனா சொல்லிக்கலா ஏ பதி வேணனு யாருக்கிட்டையுமே சொல்லல
அப்படியா ஆ நமக்கு எனக்கு வந்துட்டு வாயு வொளரிரும்
அ நானுமே அந்த கேஸ் தா எங்க அம்மா சொல்லுவாங்க நீ வந்து நீ ஓட்ட வாயி நீ எல்லாருக்கு எல்லாத்தையு சொல்லி விட்டுருவே எல் செல விஷயத்தலா ப்ரைவேட்டா வச்சாலு கடைசி வரைக்கு மாறு அப்பிடிலா எங்கம்மா சொல்லுவாங்க
ஆமா எங்க அம்மா அதா சொல்லுவாங்க வெளியில யாரையு நம்பி எதுவு சொல்ல கூடாது அது கரெட்டு தா அது ரொம்ப ரொம்ப கர்ட்டு தா ஆனும் பண்ணிச்ச பயங்கரமா பண்ணிருக்கே நானு
கூடயே வொக்காந்துருப்பாங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாரி ஆனா ந அவுங்க உள்ள ஒரு பெஞ்சஸ் இருக்கு
ஆமா
வெலே நம்மளு இப்டி பண்ணணுமே அப்டின்னு
என்னத்த சொல்ல
ம்
அது வந்துட்டு நமக்கு தெரியவு மாட்டேங்குது ய சிரிச்சிரிச்சு பேசியறா
ஆ ஆமா நம்ம முடி ஆ நா வந்து ச உம் பஸ்டே வரைக்குமே நா ரொம்ப இர அப்டிதா நா செகண்ட் இயர் தேடி வர்லந்துயாருந்தே எயி்த்து பேச ஆரம்பச்சறது நம்ப இப்பிடி இருக்கந்தால தா நம்மள போட்டு இது பண்றாங்க நம்ம எயி்தது பேசிடலா அப்பிடின்னு
அ இப்ப வரைக்கு யாருட்டி எதிச்சு பேச மாட்டானோ
இப்டிதா நானு இருந்தே நீங்களே மாறிருவீங்க பாருங்க கொஞ்ச முடிய போக
எப்பிடியாச்சு மாறணு எனக்கு ஒரு தாத்து ஒரு ஆசுதா
நம்ம இன்னு சொன்னாந்தா நம்ம ரொம்ப ஓவரா நம்பள அப்பிடியே மட்ட தட்டிருவாங்க
ம் ஏதாச்சு பே எனக் க்கு அது டக்குனு வர மாட்டேங்குது பேசுறதுக்கு
அது எனக்குமே இப்ப இருக்குறது நம்ம நம்ம பேசாத நெனைச்சுப்பாங்களோ நம்பள விட்டு போயிருவாங்களோ
ஆ அந்த பய தா
அங்கதா இருப்பானா
உங்க இல்ல என்ன வந்துட்டு அடி மட்டத்துக் கஷ்டப்படுத்தனவங்களு கூட எனக்கு திரும்பி சண்ட போட வர மாட்டேங்குது அ அதா பிரச்சன
அத ஆமா அதா நானு அக்சப்ட பண்ணகப்பே ஏன்னா திரும்பி அவுங்க நம்மளிட்ட பேசியிருப்பாங்க ஒரு ரெண்டு வார்த்த நல்லா பேசியிருப்பாங்க
ஆ மறந்துருவோ சண்ட போ அ ஸ்லோ பேசி இருப்பாங்க ஒரு டென் டேஸ் கழிச்சு வந்து சாரி கேட் நார்மலா பேசனான்னு வைங்களே நா சண்டேவே மறந்துருவே
அது உமன்சோட மண்ட் டாலிட்டி
ஆமா அது எதுவோ உண்மதா நா அப்டி மறந்துருவே அந்த ச்டாபிக் சப்ஜெக்டெ ஞாபக வராது மறுபடியு வேற ஒ சண்ட வருலே அப்பதா எனக்கு தோனு போன வாட்டி இப்டி பண்ணாங்க நா விட்டுட்டே இந்த வாட்டி அதே பண்றாங்க வீட்ல எனக்கு அப்பதா தோணு
எல்லாமே அப்டிதா இருக்கு
என்ன பண்றது சரி எங்க அம்மா கூப்புறாங்க நா என்னன் கேட்டு வரே
ஆ